ஹலோ
சொல்லுங்கக்கா
ஆ சொல்லுங் என்ன பண்ணிட்டு இருக்க டி வி எல்லாம் பாப்பியா
ம் பாப்பே ஆ சீரு சீரியல்லா எது பாக்க மாட்ட
அப்படியா ம் ம் அப்போ என்ன பாப்ப டி வில ஆ நா சீரியல் விஜய் டி வி மட்டு ரெண்டு நா ஓ செரி
அப்புறோ இது பாப்ப இன்னொன்னு பாப்ப சின்ச்சான் பாப்பே டோரிமான் பாப்பேன் அதெல்லா பாப்பே
செரி செரி வா ஏ பைய பையன் கூட வேணா ஜாயின் பண்ணிட்டு வேணா பா
பேசாம உங்க பையன எங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சுருங்க
வந்து கூடிட்டு போயிரு நா வந்து விஜய் டிவில் சீரியல்ல சிறகடிக்க ஆசை ஐயனார் துணை பாப்பே மத்த சீரியல்ஸ் எல்லா வந்துட்டு கத மட்டு தெரிஞ்சுக்குவே கண்டிப்பா என்ன நடக்குது அப்டின்ட்டு
ஓகே ஓகே
அது டீ ஃபுல்லா டீட்டெய்லா பாக்க மாட்டே ஆ அது என்னன்னு கத மட்டு தெரிஞ்சுக்குவே மத்த சீரியல்ஸ் இது ரெண்டு நல்லா பாப்பே மெய்னா பாப்பே ஃபுல்லா
ம் ஓகே நா வேற எந்த சீரியலு பாக்குறது இல்ல நா எதுவுமே பாக்க மாட்டே
செரி செரி செரி ஓகே ஓகே அப்போ ஃப்ரீ டையத்துல என்னதா பாப்ப இதுவே இந்த சின்ச்சானே இதுவே போட்டதவே தான போடுறா போரே அடிக்காதா ப்போ
நா ஒரே ஒரு கார்டுன்னு பாத்தா தானே பிரச்சனை நா எல்லாமே பாப்பே மிக்ஸ்ட்டு
சாங்ஸ் எதோ கேப்பியா
ஆ இ ம் தெரியாது ஆ காலையில எதாச்சு சாங்ஸ் கேட்டுட்டு இருப்பே வேல பாத்துட்டு இருக்குறப்பே
சரி சரி சரி என்ன நல்லா சமைப்பே
ம் நானா நான் நான்வெஜ்
நான்வெஜ் என்ன ஸ்பெஷல் என்ன ஸ்பெஷலா
எல்லா கறியுமே நல்லா சமைப்பே தீயல் எல்லா நல்லா வப்பே
என்னது
தீயல்
இல்ல பிரேக் ஆகுது ஓ வாய்ஸு
தீயல் தீயல்
தீயல் அப்டின்னா
ஆ அப்டின்னா கூட்டு பொரியல் அவியல் அப்டி சொல்லுவாங்கள
ஓகே ஓகே ஓகே புரியுது புரியுது நான்வெஜ்ல நான்வெஜ்ல என்ன நல்லா சமைப்பே
கோழிக்கறி அப்புற வந்துட்டு ஆட்டுக்கறி அப்புறோ மாட்டுக்கறி எல்லாமே சமைப்பே
செரி செரி செரி
நா வேணா உங்களுக்கு ரெசிபி சொல்ற நெக்ஸ்ட் டைம் செஞ்சு பாருங்க
செரி செரி கண்டிப்பா சொல்லு எங்க போன நீ ஊருக்கு
புரியல
ஊருக்கு ரீசென்டா எங்க போனே
நா எங்கேயுமே போ மாட்டே
அப்டியா டூர் அந்த மாரா
ஆ டூர் அந்த மாதிரினா ஒரே ஒரு டைம் எங்க போனோ கன்யாகுமரி போனோ
ஓ ஓகே ஓகே ஓகே மட்டன் கிரேவி இது சொல்லுங்க ரெசிபி
ஆ சிக்கன் கிரேவி நாட்டுக்கோழி இருக்கில்ல அதுக்கு ரெசிபி சொல்ற ட்ரை பண்ணி பாருங்க
ம் சேரி ஓகே சொல்லு
பட்ட ஏலக்கா கிராம்பு
ம்
வத்தல் மல்லி குண்டு மல்லி இருக்குல்ல அது அந்த நா அஞ்சையு நல்லா வருத்து விட்டு அத மிக்சில போட்டு பொடி பண்ணிக்கணு
செரி
தக்காளி வெங்காயம் பச்ச மொளகா இந்த மூணையு வந்துட்டு நல்ல வெங்காயத்த பொன்னிரமா வர வரைக்கு வதக்கிட்டு தக்காளி போட்டுட்டு பச்ச மொளகா போட்டுட்டு இஞ்சி பூண்டு ரெண்டையு நல்லா அரச்சி வச்சிட்டு அதையு கொஞ்ச போட்டுக்கனு
ஓகே
டு நல்லா அது வந்துட்டு வதங்கி வர வரைக்கு வதக்கிட்டு அதுக்கப்புற நம்ம அரச்சோல்லா மசாலா
ஆமா
அதையு போடணு போட்டுட்டு அது நல்லா நல்லா வதக்கிட்டே இருக்கனு அப்றோ மஞ்சத்தூள் கொஞ்சோ போடனு
ஓகே
போட்டு கறிய எடுத்து போட்டு அத அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கனு அதுக்கப்புறோ சிக்கன் கொழம்பு தூளு கடைக்குள்ள கடைய்ல அத வாங்கி வச்சிருப்போல்ல அதுல கொஞ்ச போட்டு ஆ
கொழம்புத்தூள் அந்த மாரில்லா நா வாங்கி சிக்கன் ஓ சிக்கன் மசாலா ஓகே ஓகே
ஆ அது போட்டு அதையு நல்லா ஃப்ரை பண்ணிட்டே இருக்கணு நல்லா வதக்கிட்டே இருக்கணு அது வதங்கி கொஞ்ச தண்ணி விடுல்ல அப்ப வந்து நல்ல ஒரு செம்பு தண்ணி எடுத்து அதுல ஊத்தி விடனு
ஆ
தேங்கா வந்துட்டு துருவனு
ஓகே
துருவி அதுல போட்டுட்டு மஞ்சத்தூள் வந்துட் டு வ மசாலா வதக்குவீங்கல்ல அப்பயே போட்டுருணு
செரி செரி
போட்டு நல்லா கொதிக்க விடணு ஒரு ஹாப்னார் நல்லா து கொதிச்சி அப்டியே அந்த ஃப்ளேவர் வருல்ல
ஆமா
அப்ப சுட சுட சாதத்தோட ஊத்தி சாப்ட்டா நல்லாருக்கு
செரி செரி செரி
நா அடிக்கடி இப்டிதா செய்வ
ஓகே ஓகே அரச்சது வரைக்கு ஓகே அரச்சம மசாலால்லா ஓகே மறுபடியும் சிக்கன் மசாலா எதுக்கு போடணு
அது ஒரு சில ப்ளேவர்ஸ் வந்துட்டு புடிக்காது சிலவங்களுக்கு ரொம்ப ஹெவி ப்ளேவரா இருக்குறப்ப வாசன ரொம்ப வந்தா புடிக்காதுல்ல
அ
ஆ அது புடிக்காது இல்லன்னா நம்ம வீட்ல வந்துட் ட்டு அரச்சு வச்சிருப்போல்ல மெளகாத்தூள்
இல்ல இதுவே இந்த மசாலாவே போது எனக்கு தெரிஞ்சு ஆ மெளகாத்தூளூ அது மட்டு போட்டா கூட போது ஆ போது அதுவே இந்த மசாலா பண்ணும்போது அந்த சிக்கன் மசாலா வீட்ல இது கடைல வாங்கறது தேவையேப்படாது
ம் அது தி இந்த வீடல மட்டு அப்டி கொஞ்ச வினோதமா இருக்கணு அப்பதா நல்லா இருக்கு
ஓகே
எ மாமியாருக்கு ரொம்ப ஹெவி ப்ளேவரா இருந்தா புடிக்காது அதனால நா அப்டி பண்ணுவ
ம் ம் சேரி சேரி சேரி மாமியா மட்டுந்தா இருக்காங்களா மாமனாரு
அவங்க ரீசன்ட் டைம்ஸ்ல எறந்தாரு ஒன் இயர் ஆகுது
ஒன் இயர் ஆகுதா சேரி சேரி சேரி நானு என்னோடது சிக்கன் கேவி ரெசிப்பியா
ம்
நா வந்து ஆனியன்னுமு சீரகோ இருக்குல்ல
ம்
சீரகோ நாலு முந்திரி அது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அதை அரச்சிருவ
ம்
இது வந்து க்ரேவி பதத்துக்கு வரு நல்லா கொழம்பு பதத்துக்கு வேணுன்னா தேங்கா போட்டுக்கோணு ஓகேவா ஆ இது வ இது மட்டு வந்துட்டு வணக்கிட்டு அரச்சிருவ
ம்
அப்புறோ வந்துட்டு எண்ணெய ஊத்தி சோம்பு போட்டு வெங்காய பொடி பொடியா நறுக்கிட்டு அதயு போட்டுட்டு
ம் சொல்லுங்க
ஆ போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சோ கருவேப்பில்ல போட்டு நல்லா வணக்கி ட்டு கொஞ்சோ ப்ரௌன் கலர்ல வர வரைக்கு வெய்ட் பண்ணி நல்லா வணக்கிட்டு தக்காளியே யூஸ் பண்ண மாட்ட இதுக்கு அப்புறோ அ அ ஆ சிக்கனையு மசாலாவையு ஒன்னா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணு உப்பு மஞ்சத்தூள் போட்டுக்கோணு
ம்
அப்புறோ வந்து சிக்கன் மசாலா தேவப்பட்டா இது வாங்கி நா வந்து மத்ததுல அந்த இதுல வந்து ட்டு இன்டிகிரே இதே அட் பண்ல சிக்கன் மசாலா இது வந்து யூஸ் பண்றதுந்து அ சக்தி யூஸ் பண்ணுவ அதனால அது மட்டு அது மட்டுமே போடுவ அது மட்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அப்புறம் நம்மளுக்கு வேண்டிய தண்ணி ஓரளவுக்கு ரொம்ப தண்ணி ஊத்தமாட்ட ஏன்னா முந்திரி கொஞ்சம் கெட்டி பதம் வேணும் அதனால கிரேவி மாரி வைச்சா இந்த மாரி வைப்ப இதுவே வந்துட்டு நல்லா கொழம்பு தண்ணிக்கு தண்ணி மாரி வேணும் அப்படின்னு சொன்னா தேங்கா அரைச்ச ஊத்துவ
உம்
கொஞ்சம் புளிப்பா வேணும் அப்படின்னு சொன்னா தக்காளியோ அந்த வெங்காயத்து கூடியே வணக்கும் போது தக்காளியு வணக்கிட்டு உ தேங்காவையும் அது கூடயே போட்டு இது பண்ணி ஒரே போட்டு வணக்க வேண்டா தேங்காவ ஒரு கடைசியில எறக்கும் போது ஒரு பெரட்டு பெர டிட்டு அப்புறம் எறக்கி அரைச்சிக்கலாம்
உம்
அரைச்சிப்ப ஆ சிக்கன் மசாலா மிளகாத்தூள் மட்டும் போட்டுக்குவ கொழம்பு நல்லா கொழம்பு மார வேணும் அப்படின்னு சொன்னா
நீங்க நல்லா சமைப்பீங்கன்னு நெனைக்கிற
ஆமா அப்புறோ இது மட்டும் இல்ல தனியா அதாவது மசாலா எதுவும் இது பண்ண கூடாது அப்படின் சொன்னா நீ சொன்ன மாரி தா பட்ட கிராம்பு ஏலக்கா அப்புறம் வந்துட்டு தனியா அ வரமிளகா இதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிட்டு அ மிளகு சீரகம் கூட ஆட் பண்ணிக்குவ அ ஃப்ரை பண்ணிட்டு அரைச்சு வச்சிட்டு இதுவே சிக்கன் மசாலாக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மட்டன் மசாலாக்கு அதுக்கு வந்து யூஸ் பண்ணும் போது நானு அந்த மசாலா ஐட்ட பொடி ஐட்டம்ஸ் கடையில வாங் குனத யூஸ் பண்ண மாட்ட இதுவே அந்த பொடியா யூஸ் பண்ணிக்குவ ஆனா எனக் கிரேவிக்கு எப் எப்பவுமே வந்துட்டு அந்த அந்த சிக்கன்ன சாரி வெங்காயம நாலு முந்திரியும் போட்டு ட்டு அரைச்சிக்குவ சீரகம் அது நல்லா வணக்கிட்டு அப் அப்புறமா அரைச்சிக்குவ நல்லா கிரேவி மேக்சிமம் இந்த மாரி கிரேவி மாரிதான் வைப்போ அதனால அந்த மாதிரி இது பண்ணிக்குவோ இட்லி இந்த மாரி தோச ச இந்த மாரி வைக்கும்போது தா நல்லா கொஞ்சம் கிரேவி மாரி வைப்ப ஏன்னா நல்லா பிரிஞ்சு நல்லா அடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் சாப்புட்றக்கு அதனால
அதெல்லா நா எங்க அம்மா வீட்ல இருக்குறப்ப சாப்ட்ட அதுக்கப்புறம் இங்க வந்து அதுலா நா சாப்ட்றதே மறந்துட்ட
சேரி பரவாயில்ல ஒரு நாள் வீட்டுக்கு வா செஞ்சி தார
கண்டிப்பா
ம்
இப்பல்லாம் அதுல்லா சாப்புட்றதே இல்ல எனக்கு என்ன பிடிக்கும்ன்றத விட இவுங்களுக்கு என்ன பிடிக்கும்ன்றதே ஒ இதாயிடுச்சு
இப்ப அப்படிதான் போயிட்டு இருக்கு அப்படிதா போயிட்டு இருந்தது கொஞ்ச நாளா அதுக்கப்புறம் நா ஏன் விடணு அப்டின்னு சொல்லிட்டு எனக்கு புடிச்சதும் சேத்து சாப்டுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இன்னைக்கு ஃபிஷ் ஆக்சுவலி ஃபிஷ் கொழம்பு வச்சா இல்ல இன்னைக்கு என் பையன் சாப்டவே இல்ல ஆக்சுவலி அவனுக்கு ஃபிஷ் கொழம்பே பிடிக்கவே பிடிக்காது ஆனா சொல்லிருவ நானு என்ன பண்ணுவேன்னா ஃபிஷ் கொழம்பு ஃபிஷ் போட்டுருவ போட்டுட்டு உனக்கு தனியா கொழம்பு ஃபிஷ் போடாம எடுத்து வச்சிருக்க அத சாப்ட்றது சொல்லிட்டு அந்த தார்ல இருந்து கொழம்பு கொஞ்சம் தனியா எடுத்து வச்சுட்டு அவனையு சாப்ட வைப்ப
நல்ல பழக் க்கம்
அப் அப்பவுமே சாப்பிட மாட்டான் கண்டுபிடிச்சிருவா மா நீ இதுல இருந்துதான தனியா எடுத்த இல்லடா சாப் மீன் போட்றக்கு முன்னாடியே எடுத்துட்டேன்டா அப்டின்னு சொல்லுவேன் கேக்கவே மாட்டான் அதே மாதிர சிக்கன் மட்டன் சாப்ட மாட்டான் ஃபிஷ்ம் சாப்டுறதுல்ல அவள சாப்ட சொன்னால் மட்டன் அதே மாதிரிதான் கொழுப்பெல்லா எடுத்துட்டு சிக்கன் மாரியே எடுத்து குடுத்து சிக்கன் டா அப்டின்னு சொல்லி் குடுத்தா அதையும் கண்டுபிடிச்சிருவாமா இது மட்டன் எனக்கு தெரியும் அப்டிம்பா
உம்
என்ன சொல்லி் குடுத்தாலும் சாப்டவே சாப்டடுறது இல்ல
உன்னோட மாமியாருக்கு வந்துட்டு சிக் அதாவது கோழி கறி தவிர எந்த கறி வச்சாலும் பிடிக்காது
ஆஹா சேரி சேரி சேரிங்க எங்க மாமியார்க்கு கோழிக்கறி போ ஃபிஷ் எல்லாம் சாப்ட மாட்டாங்க கோழிக்கறி சாப்ட மாட்டாங்க மட்டன் மட்டுதா செஞ்சுக்காங்க
அது ஒரு சில ஜந்துக்கள் அப்டிதா
கரெக்ட்
எ ஹஸ்பண்ட் எத குடுத்தாலும் சாப்ட்டுக்குவாங்க
ஆ எங்க வீட்லயூ அதே மாரிதா எது குடுத்தாலும் சாப்ட்டுகுவாங்க பையன் தா அந்த மார
நீ எனக்கு கொழந்தைங்க எது இல்லாதனால எனக்கு பெரிய பிரச்சன இல்ல
ஆ அவேன் என்ன வேணுமோ அவனுக்கு அதுதா வேணும் அப்டின்ம்பா ஆ அம்மா அம்மா அப்டிம்பா என்ன இன்னைக்கு புடிக்லமா சாப்ட முடியலன் கஷ்டப்பட்டு சாப்டுவா ஒரு ரெண்டு மூணு வாய் சாப்டுவா அதுக்கப்றோ மூஞ்சி மூஞ்சிய பாப்பா அவுங்க அப்பா வேஸ்ட் பண்ணா வேற திட்டுவாரு மூஞ்சி மூஞ்சி
நம்புங்க டைம் ஸ்லோவா போயிட்டு இருக்குன்னு நெனைக்கிறேன் லெவன்
அதுவே ஸ்டாப் ஆயிரும் டுவெல் பக்கத்துல வரும்போது அதுவே கட் ஆயிரும்
அ
டுவல் பக்கத்துல வரும்போது அதுவே கட் ஆயிரும்